ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
ஆ சரிங்க நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க ஆ நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலாங்க
ஆ உங்களோட ரொட்டீன் லைஃப் சொல்லுங்க
ஆ சரிங்க நீங்க மொதல்ல சொல்றீங்களா
ஆ சொல்ற நா வந்து பிளே ஸ்கூல் பிளே ஸ்கூல்ல வேல பாக்குற காலைல ஒரு நைன் ஓ கிளாக் போல போய்ட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல வந்துருவே
செரிங்க
அங்க ஓ அங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருக்கே
செரி செரிங்க
ஒரு எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் ஆச்சு ஒர்க்க இது பண்ணி
ஓ பரவால்ல இத்தன வர்ஷமா வேல செஞ்சுட்ருக்கீங்க
ஆமா போயட்ருக்கு அது பாட்டுக்கு நல்லா அலகா
செரிங்க என்னோட ரொட்டீன் லைஃப் பாத்தீங்கன்னா வேலைக்கு எதுவு போல எனக்கு இப்பதா கொழந்த போறந்தா ஒன் இயர் ஆச்சு சோ அதனால அவங்கள பாத்துக்குறதுக்கே எனக் கு நேரோ சரியா இருக்குன் வைங்லே இப்பதா சாப்டலா ஆரம்பிச்சிருக்காங்க ஃபுட்டல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் சார் டைம் டைம்க்கு பாத்து குடுக்கணும் பண்ணணு அ செரிங்க நீங்க இப்போ பிளே ஸ்கூல்ல என்ன மாதிரியல்லா சொல்லி தருவீங்க
ப்ளே ஸ்கூல்ல இது ப்ளே ஸ்கூல் தான் டூ டூ த்ரீ இயர்ஸ் பேபிஸ் வருவாங்க அவுங்களுக் கு அவுங்களுக்குரிய ஒன் டூ த்ரீ அந்த மாரிதா ஏபிசிடி பேசிக்கா உள்ளது மட்டுந்தா இப்ப அது ஒரு ட்ரைனிங் மாரிதா அடுத்து ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சோ ஈஸியா பிக்கப் பாகணு அப்டிங்கறதுக்காக இங்க பேரண்ட்ஸ் செல பேரு வந்து விடுவாங்க
செரிங்க அவங்க எழுதலா செய்வாங்ளா எழுதுறதுக்கெல்லா ட்ரெயின் பண்ணுவீங்ளா
இது எங்க இதுல எப்டினா அது டூ டூ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கு இங்க சலப் சப்போஸ் கவுர்மெண்ட் ஸ்கூல்ல போட்றவங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கு அட்மிஷன் அங்க எடுத்துக்க மாட்டாங்கல்ல அப்டிருக்கும்போது இங்க வந்து விடுவாங்க ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்னா அவங்க அழுகாம இருக்கிகுறதுக்கு மட்டுந்தா இப்பத்திக்கு ட்ரை பண்ண முடியு இல்லனா பேச்சு வரலன்னு சொல்லிட்டு செல பேர் வந்து விடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சோ ஓகேயா இருக்கு அடுத்து ஃபோர் ம் த்ரீ டு ஃபோர்லா வந்து கொஞ்சோ பிக் க்கப்பாய்டுங்க ஒன்னு அழுகாதுங்க வெரு ஓகேயா இருப்பாங்க பேசு ஏதாவது ஒரு ரைம்ஸூ அந்த மாரி மட்டு சொல்றது ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ்க்கு வராங்கன்னா சும்மா ஏ பி சி டி சொல்லி குடுக்குற எழுதுற மாதிரி ஏதாது ஒரு இதுக்கு சொல்லிக் குடுப்போ ஆ ஆ செலப் பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட் ஓட எழுதுறட்டு வந்து இது பண்ணுவாங்க செல பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம வெளையாட்றதுலயே இருக்குங்க வெளையாட்றது து எல்லாமே இருக்கு அப்டிங்கும்போது வெளையாட்றதே பாத்துட்ருப்பாங்க
செரிங்க
நாங்களு ரொம்ப அதிகமா ஃபோர்ஸ் பண்ணிக்கறதுல்ல எப்டிதா இருந்தாலு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்பறோ எல்லாமே படி படிச்சுக்கிட்டே தானே இருக்க போதுங்க லைஃப் என்ட் வரைக்கு இது எதுக்கு அப்டின்ட்டு
ம் ம் அவங்க பாத்தீங்னா அந்த மாரி போகும்போது அவுங்க ஷேரிங் கத்துக்குவாங்க வெளையாடுறதுக்கு அவுங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்காக வருவாங்க சில குழந்தைய நானுமே என்னோட ஃபஸ்ட் பாப்பாவ வந்து பால்வாடில போட்ருந்தே போட்டுட்டு அவ ஃபர்ஸ்ட் ஒன் வீக் போய் அழுதுட்டே தா இருந்தா நானூ போயி உக்காந்து உக்காந்து கூட்னு வருவே அப்பறோ ஒரு வாரத்துக்கு அப் அப்பற சில இருந்து நானூ ஒன் ஹார் ஒன் ஹவர் அந்த மாரி கூப்ட்டு விட்டு அப்புற டூ ஹார்ஸ் அப்றோ அப்டியே பழகிட் டாங்க ஆமா அவுங்க ஸ்கூலுக்கு போவ போனா அழுவாலேன்ற ஒரு ரீசன் காக தா அப்டி பாத்து பாத்து கூப்ட் போய் விட்டோ ஆனா பரவால்ல பழகிட்டா பாப்பா
ஆமா அந்த பழகுறதுக்காக நெறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணிட்டு விடுவாங்க செல பேர் பேச்சுவர்லனு விடுவாங்க செல பேரு பேசிகா ஆக் டிவிட்டி கொஞ்சோ இதார்க்கு டல்லாருக் கு லிசனிங் பவர் கம்மியா இருக்கு அந்த மாதிரி பிக் க்கப் ஆவுறதுக்காக அவுங்க வந்து விடுவாங்க
சரிங்க
அனா அது மோஸ்ட்லி ஃபோனே யூஸ் பண்றதுனால அந்த இது புரியர்து இதாகுது
எங்க அவுங்களுக்கு அந்த லிசனிங் ஸ்கில்லே வந்து வரமாட்டேங்குது
ஆமா ம்
அவுங்க ஃபோன்லே கான்சன்ட்ரேட் பண்றதுனால அஉங்க மைண்ட் ஃபுல்லா அது லே ரீல்ஸு ஷார்ட்ஸு அந்த ஸ்குரோல் பண்றது அ துலேதா இருக்கு தவிர சில கொழந்தைங்க வந்துட்டு லிசனே பண்றதில்ல
ஆமா அதனால அங்க வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹர்ஸ் விளையாண்டா விளையாண்டு ஏதோ ஒரு இதுல பண்ணாங்கன்னா கூட கொஞ்சோ அந்த இதுல பேச்சுறதோ விளையாடுறதோ ஷேரிங் பண்றதோ எல்லாமே நடக்குறதுனால கொஞ்சோ தெனமு நல்லா ஒரு குரோத் ஆய்றாங்க நல்ல குரோத் ஆயிடுதுங்க நெறைய பேரோட ரிசல்ட் பாத்திருக்கோ பாத்திருக்கோ ல்ல நல்லா தெரியுது அதுலயே ம் அ சேரிப்பாப்பா சாப்ட்டாச்சா இப்ப
ஆ சாப்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
உ சாப்ட்டாச்சு
சேரி சேரிங்க நீங்க எப்டி சமச்சு கொண்டு போயிருவீங்களா
இல்ல வீட்லே சமச்சிறது ஒரு ரெண்டர அது வரைக்கு கொஞ்ச கண்ட்ரோல் பண்ணிக்குவே அதுக்கப்புறோ வீட்டுக்கு வந் அப்டியே சாப்ட்டுட்டு கொஞ்ச பக்கதா ஒரு வண்டியிலதா போறது ஒரு டென் மினிட்ஸ் தா டிராவலு அத நாலா வந்துருவே டக்குனு
சேரிங்க
நீங்க நீங்க படிச்சிருக்கீங்கல்ல டிகிரி
ஆமாங்க நானு எம் எஸ் சி கம்ப்யூட்டர் சையின்ஸ் முடிச்சிருக்கே முடிச்சிட்டு ஒர்க் பண்ணிட் டு தா இருந்தே கல்யாணதுக்கு முன்னாடி நானு கம்யூனிகேட் ட்ரெய்னரி இங்கிலீஷ் டீச்சரா தா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அதுக்கப்புற கல்யாணத்து க்காக கொரோனா டைம்ல தா மேரேஜ் ஆச்சுங்களா
ம் ம் ம் ம்
அதனால ஜாப விட்டதா அப்புறோ கன்சீவ் ஆயா ச்சு பின்ன அவளுக்கு டூ இயர்ஸ் ஆகட்டு அப்டின்னு சொல்லி பாத்த வோர்க் போறதுக்கு அப்றோ அவளுக் டூ அண்ட் ஹாஃப் ஆகும்போது திருப்பியு கன்சிவாயிட்ட இன்ன இப்ப இந்த பாப்பா போனோனே இப்பதா ஒன் இயர் த்ரீ மந்ஸ் ஆகுது
ஒ ஒ நா எம் எஸ் சி ஐ டி படிச்ச
அப்பிடிங்களா சேரி சேரிங்க அப்புறோ ஏ இத சூஸ் பண்ணிட்டீங்க
இந்த ஜாப் கெடச்சிச்சி சேரி ஓ இந்த ஜா கெடச்சிட்டோனா ரொம்ப டென்ஷனு இல்லாத ஜாப் மாரி இருந்துது சேரி அப்டே கண்டினியூ பண்ணுவோ அப்டின் சொல்லிட்டு அப்டியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கே
சேரி உங்களுக்கு குழந்தைங்கல்லா
அது எனக்கு இல்ல
அப்படிங்களா சேரி சேரிங்க
ஏ ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காங்க உ இன்னு அது ஒன்னு இதாகல
சேர் சேரி சேரிங்க
ம் ம்
அப்ப நீங்க தனியாதா இருக்கீங்களா
ஆமா முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோ இப்ப தனியா வந்தாச்சி
ஓ சே சே
அதனால நா மட்டுதா இருப்ப அவுங்க வரும்போது அவுங்க த்ரீ மந்ஸ் ஃபோர் மந்ஸ் ஒன்ஸ் வருவாங்க எ ஹஸ்பண்ட் வருவாங்க அந்த த்ரீ மன்த்ஸ் வரைக்குதா நா கொஞ்சோ தனியா இருக்க மாரி இருக்கு அதுக்கப்புறோல்லா அவரு வந்துட்டோன்னேலா ஒன்னு தெரியாது
த்ரீ மன்த்ஸ் ஒன்ஸ் வருவாரு ம் ஒன் மன்த் போல் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப போவாங்க அதே மாரி தா ஃபுல்லா ஓடுது
சேர் சேரிங்க
ம்
சேரிங்க
பரவால நீங்க இப்டி ஓர்க் பண்றதுனாலே கொழந்தைங்க கூட உங்களுக்கு கொஞ்ச நாள்ளா இல்ல ஷிஷன் எல்லா ஆயிரு இல்லைங்களா
ஆமா அங்க ஜாலியா இருக்கு ஒன்னு தெரியாது அதா டென்ஷன் இல்லாத ஓர்க்கா இருக்கு சின்ன பிள்ளைங்களோட விளையாண்டு ட்டு எதாது பேசிக்கிட்டு அந்த மாரி இருக்குங்க நெறைய பேரு வருவாங்க பாக பிள்ளைங்கள பாக்க இது பண்ண அப்டி இப்டின்னுட்டு வருவாங்க டாக் டர்ஸ் வருவாங்க விசிட்டு வருவாங்க
சேரிங்க
கொழந்தைங்களோட அது அப்டி இருக்கு என்ன ஏதுன்லா பாக்கறதுக்காக அப்டியே வருவாங்கள அதனால அப்டே டைம் பாஸ் நல்லா இதாயிடு‌சின்ன பிள்ளைங்களோட இருக்கும் போது டைம் போறதுதா தெரியாதுல்ல
ஆமா நேரோ செரியா இருக்கு அவுங்கள பாக்குறதுக்கே கரெக்ட்டா இருக்கும்ன்னே
ஆமா அவுங்கள பாக்க கரெக்டா இருக்கு ம் ஒரு ஒரு கிளாஸ் க்கு ஒரு ரெண்டு பேரு போல பாத்துக்குவோ நானு ஒரு இன்னொரு ஒரு சிஸ்டரு இருப்போ அப்டியே டைம் ஓடிடு ம் நானு ஒரு நை ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு பேரு போல ஒரு பத்து பிள்ளைங்க பதினஞ்சு அ அந்த மாரிதா ஆயிடுவாங்க டூ டூ த்ரீங்கிறதுனால ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பா பண்ணுவோ அப்டிங்கிறதுனால ரெண்டு பேர் இருந்தா போதுன்ட்டு அந்த மாரி முடுவிடுவாங்க ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ஸ்டூடெண்ட்ஸ் போல தா வருவாங்க அது வேணா கொஞ்சோ நல்லபடியா பாத்துக்கற மாதிரி இருக்கு இல்ல ஆனா ஸ்டாட்டிங்லதா அழுகுறதுல்லா அழுகுறது சேட்ட பண்றது அந்த மாதிரி இருப்பாங்க அது கொஞ்சோ இதாதாருப்பாங்க ஒரு ஒரு வாரோ ரெண்டு வாரோம் போல ஒரு மாதிரி டல்லா அந்த மா ப்பாங்க இல்லட்னா டயடு ஆகி அழுது அழு ஆம்மா
ரொம்ப சேட்டை எல்லா பண்ண மாட்டாங்ளா இங்க வீட்ல நாங்க ஒருத்தர் ரெண்டு பேர
இல்ல இல்ல சேட்ட இருக்கு அது அந்த டயடுலயே என்ன ஆயிடுங்கன்னா அது நம்ம வந்து தேட் பெசன் தானே வீட்ல பண்ற சேட்ட வந்து அங்க வந்து பண்ண முடியாது அப்டிங்றதுனால கொஞ்சோ கன்ட்ரோல் ஆகு நம்ம மெரட்றோ அப்டின் சொன்னா ஏதோ ஒரு இதுல பயந்துகுட்டு அந்த மாதிரி அடிக்க போறே வேல அ சேட்ட பண்ணக்கூடாது அப்டின் சொன்னா நம்ம உண்மைலே அடிச்சிருவோ ஏன்னா தேட் பெசன் அப்டிங்கும்போது அடிச்சிருவாங்ளோ என்னமோனு ஒரு பயோ இருக்கு வீட்ல உள்ளவங்க அம்மா ப்பா அப்டின் சொன்னாலோ இல்லன்னா அ தாத்தா பாட்டி அப்டின் சொன்னாலோ பயப்படாம இருப்பாங்க
ஆமா இங்க அடிச்சா கூட பயப்பட்றதுங்க தட்டி விட்டுட்டு போயர்றாங்க
அ அது வீட்லனா அடிக்க மாட்டாங்கன் ஆ அடிக்க மாட்டாங்க தேட் பெசன்னா அடிப்பாங்கங்கற ஒரு இதுருக்குல்ல ஒரு பய துல அதுனால அடிச்சுருவாங்ளோ என்னமோனு ஒரு பயத்துலயே கொஞ்சோ கன்ட்ரோல் ஆயிடுங்க சேட்ட ப ண்றதெல்லா அது இப்ப ஸ்டாட்டிங்ல அழுதாலும் போக போக என்ன ஆகும்னா அந்த டயடுலயே ஸ்டாட்டிங்ல அழுது அழுது டயடுலயே தூங்கிடுங்க அது தூங்குனாலு பரவால்லன்டு தூங்க வுட்றது அதுக்கப்றோ அதுங்க கொஞ்ச கொஞ்சோ இதாயிட்டோன்னா வெளையாட ஆரம்பிச்சு பிள்ளைங்களோட பிள்ளைங்களா இருந்து வெளையாட்றது பேசுறது அந்த மாதிரி இருக்குங்க ஆனா நா பாத்த வரை க்கு ரொம்ப அழுகுற புள்ளைங்க தா ஒரு அடுத்த அடுத்த வருஷத்துலன்னு பாத்தா ரொம்ப சேட்ட பண்ற பய பசங்கல்லா மாறி ருதுங்க அதுங்க செட் ஆயிடுதுங்க நம்மள்ட்ட அதுனால ரொம்ப அழுகுற பசங்கல்லா ரொம்ப சேட்ட புடிச்சிதா போயிருக்கானுங்க ஸ்கூல்ஸ்ல்லா ம்
சேரிங்க நம்ம திருப்பியு பேசலாங்க
ஆ சேரி ஓக்கே ஓக்கே ஓக்கே பாருங்க ஓக்கே பாய் ஓ பாய்